ஹலோ
வணக்கம்ங்க
தம்பி எழுந்துக்கிட்டான்னா
இல்லெங்க மேடம் இல்லெங்க மேடம் அவ தூங்கிடா இன்னு எந்திரிக்கல
ஓகே ஓகே ஓகே
தூங்கிட்ருக்கா அவ
ம்
நானு ஹஸ்பண்டு கிட்ட கொஞ்ச நேரோ ஃபோன் பேசிட்டு
ஆ
இப்போ தா வந்தாரு வீட்டுக்கு அவருக்கு சாப்பாடு குடுத்துட்டு
அதுக்குள்ள எல்லா பண்ணிட்டீங்களா
ம் ம் பண்ணிட்டே மேடம்
செரி ஓகே ஓகே
அவருக்கு சூடா தோச கேட்டாரு அவ்ரு எனக் எனக்கு சப் பாத்தி வேண்டா சோ தோச அப்டின்னாங்க செரி இருங்க வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அவருக் தோஸ் சுட்டு குடுத்துட்டு வேல எல்லா முடிச்சுட்டே அதா செரி உங்ககிட்ட பேசிட்டு
சேரி ஓகே ஓகே
ஓகே மேம் எங்காயவ்து மேடம் டூரிஸ்ட் போண்ணீங்களா
டூரிஸ்டா டூரா
ம் ம் ம்
நாங்க வந்து வீட்டுல இந்த டா நாய்க்குட்டி வளக்குறோ அதுனால அவன விட்டுட்டு நா எங்கயுமே போறது கெடயாது ம் முன்னாடி ஒரு நாய்க்குட்டி வளத்தோ அவ இருந்தது கூட பக்கத்துல ஏதாச்சு கோவில் அந்த மாரி போயிட்டு வரு ஓ
ம்ம்
அதுக்கப்புறோ அவ இறந்துட்டா இப்ப வேற நாய்க்குட்டி அதுனாலே இது இருக்க மாட்டா தனியா நாங்க இல்லாம
ஓகேங்க ஓகேங்க
டூர் பத்தி எல்லா யோசிக்கலட்சுமா ஏது பக்கத்துல எங்க இருக்கு கோவில் வீட்டு பக்கத்துல இருக்க கோவில் அதுகு போயிட்டு வர்றாருந்தாலயே அது வரைக்குமே தாங்காது அழுது அழுது ஒரு வழி பண்ணிடுவா எடத்தயே சின்ன வயசுதா நா காலேஜ் படிக்கும்போது ஐ வி அழைச்சிட் போனாங்க இந்த சென்னையில ஒரு எடம் இருக்கு அது எப்டின்னா அதுக்கு வந்து இந்த அதெல்லா இருக்கு தெரியுமா மில்கி வே கேலக்ஸி அந்த சோலார் சிஸ்டம் அது எல்லாமே நம்ம படுத்துட்டு பாக்குற மாரி இருக்கு ச்சேர்ல அதெல்லா நம்ம பக்கத்துல கண்ணுக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்க மாரி தெரியு
ம், ஓகேங்க ஓகேங்க
அது ப முன்ன போனதுதா தெரியு அவ்ளோ ஒரு அழகு பிரம்மாண்டமான காட்சிகள்லா இருக்கு நா தூங்கிட்டே முழிச்சு பாக்குறே முடிஞ்சிடுச்சு களம்புங்க அப்டின்ட்டாங்க ஏன்னா அவ்ளோ ஒரு ஒவ்வொரு கிரகத்தையுமே காமிச்சாங்க ஒரு சன் எப்டி இருக்கு மூன் எப்டி இருக்கு அப்டி சொல்லிட்டு அ நம்ம பக்கத்துல இருந் தே பாக்குற மாதிரியான ஒரு இது அதுக் கு அழச்சிட்டு போயிருந்தாங்க எங்கள, ம், அ த முடிச்சுட்டு பீச்சுக்கு போயிட்டு மாமா மகாபலிபுரம் இருக்கு தெரியுமா அங்கெல்லா அழைச்சிட்டு போயிட்டு
ம்
அப்பறோ வந்தோ ஏன்னா எங்க அம்மா எங்கள வெளிலயே விட மாட்டாங்க ஃப ஸ்ட் டைம் இந்தமாரி டூருக்கு என்ன அனுப்பியிருக்காங்க, ம் நல்லா இருந்துச்சு ஆனா அது போனோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது தனி ஜாலி அது
அ ஆ கண்டிப்பாங்க
ம், ஆ சில பேர்லா வ விடல சேரி வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மட்டு அ போனோ நாங்க ம் பஸ்லலா டான்ஸ் ஆடிகிட்டு நல்லா இருந்துது ஜாலியா
ம், நாங்க ஒன் மந்த் ஆயிடுச்சு மேடம் நாங்கல்லா என்ஜாய் பண்ணி மறுபடியு போவலா இல்ல ஒன் மந்தாயிச்சு நாங்க என்ஜாய் பண்ணி நாங்க புரியுதுங்களா
என்ன என்னாச்சு
ஒன் மந்த் ஆயிடுச்சு நாங்க வெளியே போயிட்டு வந்து மேடம் சொன்னே
அப்படியா ஓகே ஓகே ஓகே ஒன் மந்த் தானே நான்லா பல வருஷமா போகல
ஓகேங்க ஓகேங்க மேடம்
நானு டெய்லிக்குமே கோவில் போணு அப்டின்னு நெனைச்சிட்டு இருக்கே என்னால அதுவுமே போவ முடிய மாட்டிங் அப்டியே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அமைதியா அ யாருக்கிட்டயு பேசாம அமைதியா நிம்மதியா இருந்துட்டு வரணு அப்டின்னு தோணுது எங்க வீட்டுக்கு ஆறு மணி ஆயிடுச்சுனா எங்க போற ஏ போறேனு கேப்பாங்களா அதனால அதுவு போறதில்ல
வீக்லி ஒன்ஸ் இப்டி பக்கத்துல இருக்கற கோயிலுக்காச்சு போயிட்டு வர்றது நீங்க
ம் பெரிய கோயில் இங்க பக்கத்துலதா இருக்கு வாக்க ரொம்ப அது பக்கம்தா, ம், அதுக்கே போ முடில
ஃபெஸ்டிவல்லா முடிஞ்சிருச்சிங்களா
என்ன ஃபெஷ்டிவல்
இப்ப பக்கத்துல கோயில் இருக்கு
ம், அதுக்கு திருவாரூர் தெரியுமா
திருவாரூர் கேள்விப்பட்டுருக்க இன்னு அங்கல்லா போனதுல்லைங்க
தேரு திருவாரூர் தேர்
திருவாரூர் தேர் ன் சொல்ட்டு கேள்விப்பட்ருக்
ஓ அது எப்டி இப்பதா ஏப்ரல்ல வந்துச்சு நல்லா பெரிய பெஸ்டிவல் இது உலகத்துலே இதுதான் பெரிய தேரு
ம்
ஆமா அதான நடந்துச்சு அந்த மாது முடிஞ்சு ஓ அது நல்லாவே இருந்துச்சு
அதுல இந்த சிலம்பாட்டம் மயிலாட்டம் அந்த மாரி இல்ல இல்ல சிற் பழைய
ஆஹா அந்த மாதிரியே எதுமே கெடையாது தேரு மட்டும் ஒரு பெரிய தேரு ஒன்னு குட்டி தேரு நாலு இருக்கும் ஒ நாலு வீதி இருக்கு அந்த நாலு வீதி சுத்தி வரும் அந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த மாசம் மே மந்த் எண்டுல வந்துட்டு தெப்பம் குளத்துலயே ஒரு கப்பல் மாரி செஞ்சு விடுவாங்க
உம் உம் உம் கேள்விப்பட்ருக்கே பாத்துருக்கேன்
அ அது அது ஒரு மூணு நாள் நடக்கும்
உம் உம்
நல்லா இருக்கும்
ம் ஓகேங்க மேடம்
அப்ப வந்து எங்க அக்கா கட வச்சிருந்தாங்க அதனால அந்த கடையி ல போயிட்டு உக்காந்துட்டோம் ஆ அதனால எ எல்லா வருஷமே தேர் பாத்துருவோம் போயிட்டு தேரு அந்த டேர்னிங் தா சூப்பரா இருக்கும் அதான் அவ்வளோ பெரிய தேர வந்து அத டர்ன் பண்ணுவாங்க இந்த தெருவுல இருந்து இந்த சை ஸீட்லருந்து அடுத்த ஸீட் டர்ன் டர்ன் பண்ணும் போது ரொம்ப நல்லா இருக்கும்
ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம்
க்கவே இல்ல ஏன்னா கடை கட வச்சிருந்தனால கடைக்கு போயிட்டோம் நாங்க எல்லாருமே
ஆம்
உம்
சரி சரி நாங்க கடைசியா இப்ப எங்கள்து வந்து எப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் ஆடி பதினெட் ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்பதா எங்க தெப்பல்ன்னு சொல்லுவாங்க எங்க ஊர் சைடு தெப்ப தெப்பல் வுடுவாங்க குளத்துல அப்படின் சொல்லி சொல்லுவாங்க அந்த டைம்ல தா அதெல்லாம் செய்வாங்க இங்க ரொம்ப கிராண்டா செய்வாங்க எங்க ஊர்ல அது நல்லா இருக்கும் பா அ நாங்க திருப்பத்தூர்
திருப்பத்தூர் எந்த பக்கம்
வேலூர்
ஓ அந்த சைடு இருக்கீங்களா ரொம்ப டிஸ்டன்ஸ் உம் ஓகே ஓகே ஓகே
உம்
உம் தஞ்சாவூர் இருக்குல்ல அது பக்கம்தா
ஆம் உம் உம் ஆமாங்க நாங்க தஞ்சை பெரியார் கோயிலுக்கு வந்துருக்கோம் சுத்தி பாத்து ஆமாங்க அது சுத்தி பாத்துட்டு அப்புறம் கும்பகோணம் போயிட் டு அதுக்கப்புறமா கடைசியா இதுக்கு வேளாங்கண்ணி பீச் மாதா கோயிலுக்கு பேயிட்டு டூ டேஸ் ஸ்டே பண்ணிட்டு வந்தோ கடைசியா ஆயிச்சு அது ஒரு த்ரீ மந்த் ஆயி ச்சு பே ஃப்ரண்ட்ஸ் ஃபேமிலியோட போயிட்டு வந்தோம
ஆ நாங்க முன்னாடி அடிக்கடி போவோ வேளாங்கண்ணிக்கு இப்ப போறதில்ல
ம் அங்கங்க இப்போ தர்மஸ்தலா தந்த பேங்ளூர்ல இரு க்கிறில தர்மஸ்தலா அதுக்கு கேள்விப்பட்ருக்கீங்ளா சிவன் கோயில் அது சிவன தரிசனம் பாக்க அங்க போயிட்டு வந்தோ அப்றோ காலஸ்திரி சொல்லுவாங்க இல்லையா திருப்பதிக்கு பக்கோ திருப்பதிக்கு ஆமாங்க அங்க காலஸ்திரி இருக்கு அந்த கோ அது சிவன் தா இருக்காரு அங்கே அவரையு போய் பாத்துட்டு அதா அப்டியே அவரை பாத்துட்டு கடசியா இவரை பாத்துட்டு வந்தோ தஞ்சை பெரியார் கோயில்ல வந்து
அப்படியா சேரி சேர் நா சின்ன வயசுல போனது
ம் எனக்கு ரொம்ப புடிக்கு சிவன்னா அதனால எனக்கு எங்க பிரதோஷ வந்தாலே சரி எந்த ஒரு விசேஷோ அவர்களுடைய இது எது இருந்தாலே நா கண்டிப்பா நா அதுக்கு போயிடுவே
ஓகே ஓ
எனக்கு எப்டின்னாக்கா எவ்ளோ ஒரு மனசு ஒரு கஷ்டோ இருந்
அது ரொம்பவே எ எங்க அம்மா வந்து என்ன சொல்லிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி போ பக் எங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கந்தா நாலு வீதியிலயுமே நாலு வீதியோட எண்டுலயுமே ஒரு ஒரு சிவன் கோவில் வந்து இருக்கு சோ வந்து அம்மா சொல்லுவாங்க எல்லா டைமுக்குமே போ போணுன் நா திட்டுவே இப்ப வந்து விருப்பம் தான போ முடியு நீங்க கட்டாயப்படுத்தி போய்றனால எப்டி இதோட போனா அது நல்லா இருக்காது அப்டி சொல்லிட்டே போன தடவ எனக்கு ரொம் ப கஷ்டோ என்னோட லைப்ல இவ்ளல்லா கஷ்ட வருமாங்கற அளவுக்கு வந்துருச்சு அப்பதா நா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நா போனே அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தே எனக்கு அத பத்தி அந்த கஷ்டோ வந்து அப்டியே லேசா எறங்கிடுச்சப்
பே சொல்லு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க அவரு கஷ்டத்த குடுத்துதா அவரு நம்ள
ஆமா ஆமா அவுங்க அழைக்கணு நம்மள நம்ளா போனா ஒண்ணு கெடையாது அவரே நம்ம வந்து அழைக்க கணு அப்டிங்கற மாரி நா அப்பதா ஃப்ஸ்ட் டைம் அத ரியலைஸ் பண்ணே நானே ரொம்ப ரியலைஸ் பண்ணே எங்க அக்கா அப்டிதா சொல்லிகிட்டே இருப்பா என்னா நீ இதே சொல்லி ட்ருக்க இப்ப நா சொல்வே போயிட்டு இப்ப நானே அந்த மாரி இப்ப ரிங்டோனு வால் பேப்பர் எல்லாமே அவங்கதா இருக்காங்க
ம் ஓகே தா ஓகே தா கண்டிப்பா திருவண்ணாமல கிரிவலமு மந்த்லி ஒரு டைம் நாங்க போயிடுவோ
அது அம்மா போவாங்க அம்மா அவுங்க டூட்டி போடுவாங்க ஆனா அவுங்க போவாங்க அங்கலா போய் ட்டு ம் உங்களுக்கு பக்கமா திருவண்ணாமலை
இல்லலைங்க எங்களுக்கு அது ஒரு எப்டி சொன்னா த்ரீ கிலோ இது த்ரீ த்ரீ மினிட்ஸா ஆ மூணு மண் நேரோ டிராவல் எங்களுக்கு அது எங்க ஊர்ல இருந்து அங்க போறதுக்கு நாங்களுக்கு
ம் ம்
போயிட்டு எப்டியு கொறஞ்ச பட்சோ பாத்தீங்கன்னா ட்ரூ ஆன்டு த்ரீ அவர்ஸ்ல நாங்க ரீச் ஆயிடுவோ அவரு ஆ ஏனா நடக்கணு இல்லைங்களா நடந்துட்டு ஒரு ஒரு கோயிலா தரிசனம் பாத்துட்டு போறதுனால எனக்கு அதுல ரொம்ப புடிச்சது வந்து சிவன பாக்குறது ஒரு பக்கோ இருந்தாலு அது இடுக்கு பிள்ளையாருனு ஒரு கோயில் இருக்கு அந்த அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு வெளியே வரணு
அ அ ஆ
பிஸா இருக்கு அந்த சந்து அது ரொம்ப குண்டா இருந்தா அது உள்ள போக முடியா து ஒரு மீடியமா இருக்கிறவங்க மட்டுதா அது உள்ள போயிட்டு வெளியே வர முடியு சொல்லுவாங்க அதாவது பாவொ செஞ்சா அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வர முடியாது மாட்டிப்போ அதுக்குள்ள அப்டின்னு சொல்ட்டு சொல்லுவாங்க பட் அது நா அறிஞ்சது இல்ல இதுவரையு நா கொஞ்சொ ஒரு மீடியமா இருக்குறதுனால நா அது ஸ்டைடா போய்ட்டு ஸ்டைடா வந்துருவே போய்டு வந் துருவே நான் அதுல ஆனா இப்போ ரீசனா நா கேள்விப்பட்டது ஒரு லேடி மாட்டி கிட்டாங்க அது உள்ள அப்டின் தா நா கேள்விப்பட்டே ஃபுல் கூட்டோ என்னால இப்ப ஆ ஒரு மீடியமா இருந்தாங்க அவங்களால வர முடியில அப்டின்னு சொல்லிட் டு அதுக்கப்புறமா ரொம்ப இது பண்ணிதா அவங்கள வெளியே கொண்டு வந் ததா கேள்விப்பட்டே நே நால இப்ப வந்து ரெண்டு மூணு மாசமா வந்து ஃப் ஃபுல்லு கூட்டோ இல்லைங்களா ஆமாங்
தெரியாது
ஃபுல்லு கூட்டோ அதுனால அந்த கோயிலுக்கு போக முடியல என்னால அந்த டுட்டு மீது மட்டு போய் பாத்துட்டு வந்த அவருடைய அனுமதி இல்லாம அவர பாக்க முடியாதுன்ற
அது வந்து ரொம்பவே ரொம்பவே சரியான ஒண்ணு
நா உணர்ந்தே அது வந்து எவ் எவ்ளோ கஷ்ட வந்தாலு நா அவர நெனைக்காத நாள் இல்ல நான்
ம்
அப்ப நா யோசிக்கது என்னன்னா கஷ்டத குடுத்துட்டீங்க அதுக்கான பலன் நீங்க எனக்கு கண்டிப்பா குடுப்பீங்க அப்டின்ட்டு நம்பிடுதா நா சு காலையில எந்திரிச்சதது நா அவரோட தா அவருடைய முகத்துல தா நா ஃபஸ்ட்டு பாப் பே என்னுடைய உள்ளங்கைய பாத்தட்டு அவரதா நா ஃபஸ்ட் பாப்பே அதுக்கடுத்துதா முருகர பாப் ப நானு என்னோட முதல் வால் பேப்பர்ல முருகரு அதாவது லாக் ஸ்கிரீன்ல முருகரு ம் அதுக்கப்புறோ எது போற லாக் எடுத்துட்டு அதுல சிவன் ஃபோட்டவு இருக்கு ஓகேங்க ஓகேங்க நான் அதுதா வெச்சிட்டு இருந்தே தோ எங்க குழந்தைங்க மாத்திட்டாங்க ம் ஓகேங்களா தங்கோ கொஞ்ச நேர் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் டைம் கால் பேசுறேங்க்கா ஓகேங் நன்றிமா